ஹலோ
கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
இப்பதா வந்துடு டீ குடிச்சிட்டு அப்டியே உக்காந்துருக்கே
சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட சாப்ட பின்னாடி எதோ சவுண்டா இருக்கு ம்
செரிங்க இப்ப ஓகேவா
ஆ ஓகே ஓ சவுண்ட் அவ்ளோ வர்ல
ஆ ஓகே
ஹார்ன் சவுண்ட் தா கேட்டுட்டே இருக்கு
ஆமா எங்க வீடு கொஞ்சோ மெயின் ரோட்ல இருக்கிறதுனால எப்பயுமே அது கேட்டுக்கிட்டே தா இருக்கு
ஓ அப்டிங்ளா ஓகே ஓகே
டைம் நெறையா ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கு
ஓ ஓகே ஓகே
அப்பறம் இன்னிக் காலையிலிருந்து என்ன பண்ணீங்க சும்மாதா அப்டியே ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தே செரி கால் பேசலா அப்டின் கூப்டே
ஆ ஓகே ஓகே
காலையிலருந்து என்ன பண்ணீங்க
காலைலிந்து என்ன பண்ணே அதே ரொட்டின்னா அப்டி போல நடக்கு போல லேட்டா எந்துச்சே
ம் ம்
ஆ வீட்ல ஒர்க்லா பண்ணே கொஞ்சோ கொஞ்சோ பண்ணே அப்பறோ வெளில போற வேல இருந்துச்சு சோ வெளில கொஞ்சோ நேரோ போயிடுச்சு அப்டியே அப்பறோ இப்ப ஈவினிங் ஃபுல்லா கொஞ்சோ டி வி பாத்து விட்டு டீ குடிச்சுட்டு கொஞ்சோ நேரமா மொட்டமாடில வாக் பண்ணிட்டு இப்ப தா கீழ வந்தோ அ அப்புறோ நீங்க வேவது பிளான்ஸ் இருக்கா வெளில போற பிளான்
எனக்கெல்லா இன்னைக்கு எந்த பிளானு இல்ல அம்மா எல்லா வெளியே போயிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு ஆ வீட்ல தனியாதா இருக்கே எதாச்சோ ஆட்ரு போட்டு சாப்ட்டுட்டு அப்டியே பேசாம மூவி பாத்துட்டு தூங்களா படிச்சே
ஓகே ஓகே நீங்க என்ன வெள்ல போலையா
ஆ
நீளா வெள்ளப் போலயா
இல்ல இல்ல வீட்ல யாரு இல்ல அம்மா வெளியிப் போவேண்டா வீட்லியே இரு அப்டின்ட்டாங்க
சேர் சே
ம் நீங்க
நம் போணு நேத்த சொல்லிருந்தேன நாளைக்கி லீவு பாளைக்காச்சு போணு அப்டின்னு
ஆமா
சேரி அதா இந்த ஒர்க்க முடிச்சிட்டு இன்னு கொஞ்சதா இருக்கு அதனால இத முடிச்சிட்டு போலான்னு
ம்
ப்ரே பண்ற டைம் வேற வந்துருசு அதப் பாக்கவே இல்ல
அப்புடியாம்
வேத ஒன் கால் முடிச்ட்டு பண்ட்டு வர்லான்
ம் ஓகே ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சா
இல்ல கொஞ்சம் டைம் ஆயிர்ச்சு முடிச்சிர்னு ஒருக் கால் முடிச்சிர்லா
ஆம் அப்பறோ
அப்றோ என்ன மூவி பாக்லான்ருக்கீங்க
நா வந்துட்டு ராஜுர்ல நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாப் பாக்கலா அப்டின்ட்டு ச்ச
புரில
எதாவது ஃபீல் குட் மூவியா பாக்லா அப்டினுருக்கே
ஓகே ஓகே தி கேர்ள் ஃபிரெண்டுன்ற அதா தி கேர்ள் ஃபிரெண்ட் அப்டிங்கிற ஒரு மூவிதாப் பாத்துட்டீங்ளா அது
பாய் ஃபிரெண்ட்
ராஷ்மிக்கா மூவி
ஆ பாத்துட்டே பாத்துட்டே
பாத்துட்டே நா ரீசெண்டாதா ஒரு த்ரீ டேஸ்க் முன்னாடுதா அதுப் பாத்தனே
ஆ நல்லாதா இருக்கும் பாத்துட்டே
அப்பும் நா வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து எங் டி வில லாக் இன்ல இருக்குனா இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெப் சீரீஸ் போயிட்ருக்குல்ல
ஆமா
ஆ அது கொஞ்சோ நல்லாருக்கு ரொம்ப மத்தளவுக்குல கொஞ்சோ சீரியல் மாரி போயிட்ருக்கு அது கொஞ்சோ நல்லாருக்கு அப்றோ கசின்ஸ் அன் கல்யாணம்சு பாத்தே
நல்லார்க்கா
அது ஓக்கே ஓக்கேதா ஆனா என்னா கான்செப்ட்டு ஒரு மாரி ஒரு மாரி நார்மலா இருக்கு மூவி அளவுக்கு இல்ல
ம்
மெட்ரா இருக்கு
ஓகே ஓகே எதாச்சு ஒன்னு தேடிப் பாக்ணு
ம் நம்பளுக்கு அது தேட்றதுக்கே
ஆமா அது தேட்றதுக்கே அப்டியே தேடித் தேடி ரீல்ஸ்குள்ள போயி ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்வே டைம் போயிரு அப்டியே நா தூங்கிருவே இதுதா நடக்கு எப்பவு
நானுமே நா இப்போ ரீசெண்ட்டா ஒரு டூ வீக்ஸாகதா சுத்தமா ரொம்ப லேட்டா தூங்கிட்ருக் கான் டுவெல்லா ஒன்னு அப்டின் தூங்கிட்ருக்கே ரொம்ப ஹேர் நான் வந்து ஒரு ஒன் வீக்காக ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது நான் என்னென்னமோ யோசிச்சி பாத்தேன் ஆயிலும் மாத்தல ஷாம்பூ மாத்தல ஏன் வந்துது அதுக்கப்பறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க ரொம்ப ந நான் முன்னாடி இந்த மாரி பண்ணிருக்கேன் ரொம்ப லேட்டா தூங்குறாப்ப நல்லா நீங்க ரொம்ப லேட்ட தூங்க தூங்கி நல்லா முடி கொட்டியிடுச்சு
அப்படியா அப்ப நாலா டெய்லியும் ரெண்டு மணி மூணு மணிக்குத தூங்குறே
ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா என்னன்னு தெரில அதுன கஷ் கஷ்டப்பட்டு லெவன்க்குலா தூங்கண நெனைக்கிறோ நான் முடியலைக்கு லைவ் ஆயிதுா நான் தூங்கவே
ஆமா வீட்லேயே சும்மா இருக்கனால
ஆமா டயர்ட் ஆக மாட்டேங்குது நம்ம ஏதாவது வேல பாத்தோம்னா டயர்ட் ஆகும்
ஆமா எங்க நா தூங்கவே சில டைம் போர் ஆகும் ஃபைவ் ஆகும் காலையில அப்டியே பிரயர் பண்ணிட்டு அப்டியே தூங்கிருவேன்
தூக்கம் அப்ல்லாம் டயர்ட் ஆக நேரா டொல்லுக்குதா எந்திரிப்பீங்களோ
ஆ டுவ்லுக்கு இல்லட்னா டூவுக்கு
சுப்பர்
இல்ல எனி டைம்
எங்கயாவது வெளில்ல கூட்டிட்டு போனா சுறுசுறுப்பா எந்தி
ஆமா எல்லாருக்கும் சும்மா வீட்லயே இருக்கிற எதுக்கு சிக்கிறம எந்திச்சி எந்திரிச்சாலும் எங்க வீட்ல சொல்லுவாங்க சீக்கிரமா எந்திரிச்ச வேண்டா வேண்டா தூங்கு தூங்கு நீ எதுக்கு எந்திரிச்சே அப்டி சொல்லி கேட்பாங்க
அது செரி
அதனால பேசாம தூங்கிட்டேன் அதுதான் எனக்கும் நல்லது எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லது
அதனால தான் உன் தூங்க சொல்றாங்க போல
ஆமா இல்லட்ன்னா எதாவது பண்ணி திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இல்லாட்ன்னா வீட்ல இருக்க மாட்டே சொல்லி எங்கயா போவே
ஆ அதுக்கு தூங்கிட்டே இருக்கலா
ஆமா அதுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன்னா எந்த பிரச்சனயு இல்ல அப்டின்னு ஆனா வீட்லதா என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன நான் பன்னெண்டு மணிக்குல தூங்கிறே நெனச்
ஓ அவங்களுக்குன தெரிய
ஆமா ஆனா நா எனக்குதா தெரியு நேர நா முழிச்சுட்டு இருப்பே அப்டின்னு
ஏதாச்சு மூவி பாப்பீங்களே டெய்லியு இல்லடி டீரில்ஸ் பாத்தே ஃபோர் ஆயிருமா
ஆ ரீல்ஸ் பாப்பே இல்லாட்டனா ஃப்ரெண்ட எல்லா கூப்ட்டு பொழம்புவாங்க அப்டியு இல்லாடினா ஏதாச்சு சீரீஸ் பாப்பே அப்டியே டைம் பொய்ரு
ஆ
இப்ப வந்து எங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபோன் வாங்கிட்டு போயிறே நா நைட்டு அப்பதா நீ தூங்குவே
அவ்ளதா சுத்தமாக துக்கம் வராது ஆ
ஆனா நா வந்துட்டு கரெக்ட்டா ஃபோன் கொடுக்க மாட்டே அங்க இருக்கு இங்க இருக்கு அப்டி இப்டின்னு எதாவது சொல்லிருவே
ஆ கரெக்டா சார்ஜ் போடுற மாரி சார்ஜ் போட்டு
ஆமா அந்த மாதிரிலா பண்ணேன்னா அவுங்க அப்டியே போயிடுவாங்க மறந்துடுவாங்க திரும்பி அதுக்குனால சொல்லுவாங்க ஃபோன பஸ்ட்டு புடுங்கி வக்கனு அப்டின்ட்டு அதுவு அந்த ஃபோன் கீழ விழுந்தா எங்க அம்மாக்கு வர சந்தோஷ
ஆமா ஆமா அது எல்லா அம்மாங்களுக்கு இருக்கு
ஆமா அது எப்படா ஒடயுன்ருக்கே ஒடயலயா அது இன்னு அப்டின்னு
ஃபோன் வாங்குன புதுசெல்லா அப்டி ஏதோ புள்ள மாரி பாத்துப்பே ஆ பாத்தீங்னா இப்ப என்னான்னா எ டெம்பர் தானே யூசே பண்ணிட்டு இருக்கங்க ஏன்னா அடுத்த வாங்கி தருவாங்க அதனால பற்றி கிரயேட் பண்ணிட்டு இருக்கே மாத்தாம
ம் ம் நீ வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடிதா இந்த ஃபோன் வந்து வாங்கி தந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா செகண்ட் ஹண்ட் தெ எங்க அண்ணா யூஸ் பண்ணிட்டு இருந்தா அவ வாங்கி ஒரு ஆ சிக்ஸ் மந்த்துதா ஆச்சு சிக்ஸ் மந்த்ல இருந்து ஒன் இயர் கிட்ட ஆயிருக்கு
ஆ
அப்போ அவ தந்தா செரி சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிட்ருந்தே ஆ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓ ஃபோன் கீழ போட்டு வால்யூ பட்டன் இருக்குல்ல அது வந்து இன்கிரூசு பண்ண முடியல டிக்ரீசு பண்ண முடியல அது மாரி எதுவுமே பண்ண முடியல செட்டிங்ஸ்ல தா போய் சவுண்டெல்லா கம்மி பண்ற வேண்டியதா இருக்கு அப்டி மாறிடுச்சு ஆமா இல்லனா ஸ்டாண்டடா ஒரு சவுண்டு வச்சுப்பே அதுலயே கேட்டு பே அந்த மாரிதா இருக்கு அது ரெடி பண்றதுக்கு முன்னூ
இப்ப யூஸ் பண்ற மொபைலா இல்லாட்டி
ஆ இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்குற மொபைலு ஆமா நீ காலேஜ் போகும்போது வேற வாங்கி தருவாங்க ஆனா இப்ப நா அம்மா கிட்ட சொன்னப்போ அம்மா என்ன சொல்றாங்க இந்த ஃபோன் குடுத்துரு நம்ம அவங்கிட்டே குடுத்துட்லா நா ஒனக்கு வேற வாங்கி தாரே அப்டின்னாங்க நானு அப்டியாமா ஓகே வாங்கி குடுங்க எப்ப வாங்கி தருவீங்க கேட்டா காலேஜ் போ போது வாங்கி தரே அப்டின் எனக்கு இன்னு ஃபோர் டு ஃபைவ் மந்த்து இருக்கு
அது வரைக்கு எப்டி அதுவு மத்த ப்ராப்ளமா இருந்தா கூட பரவால்ல வால்யூம் பிர ச்சனனா என்னா பண்றது
ஆ இது அந்த பட்டன் வந்து து சரி பண்ணிக்லாமாமா த்ரீ ஹண்ட்ரட் ஆகு அப்டின்னு புது பட்டன் போட்டு செரி பண்றதுக்கு ஆ மொபைல் எல்லா நல்லா இருக்கு போட்டோக்கெல்லா நல்லா இருக்கு அதுக்காக தா கேக் ட்டு வாங்குனே அவங்கிட்ட இருந்து ஆனா வீட்ல என்ன சொல்றாங்க குடுத்துரு அப்டின்னு பண்ணனு அம்மாட்ட சொன்னா அம்மா வந்துட்டு நம்ம ஃபோனே மாத்தில்லா ஃபோன குடுத்துலா ஃபோன குடுத்துலா எப்படா நா எ ஃபோன குடுப்பேன்ட்டு இருக்காங்க அவுங்க அதனால நானே எ ஃப்ரெண்டுட்ட கேட்டே
தரவ லேட் பண்ணிப்பாங்க
ஆமா அவனே ஃப்ரெண்டுட்ட கேட்டப்போ அவ ஆமா அவ சொன்ன த்ரீ ஹண்ட்ரட் ஆகு அப்டின் சொன்னா சேரி ஓகோ த்ரீ ஹண்ட்ரட் தானே அ செரி பண்ணிட்டு சீக்கிர‌ தந்திர்ணு எனக்கு ஒன் ஹா ர்ல வேணு ஃபோனே நெறைய கண்டிஷன்ஸ்லா போட்டே எல்லாத்துக் கு செரி செரி சரி மண்டிக் இல்ல நா போய் நேத்தே ஃபோன் குடுத்தே செரி பண்றதுக்கு பாத்துட்டு அவங்க சொன்னாங்க இது ஸ்டாக் இல்ல இது ஆர்டர் போட்டுதா வாங்குணு அப்டின் இல்ல
ஓ என்னா மாடலு
அ ஒன் பிளஸு
ஓ ஆமா
ஆமா ஆமா அப்போ ஓ ஆட்ரு போட்டுதா வாங்குனு ஆமா அத்தைக்காக தா இதா வேணு ஆனா எங்க அண்ணாவு சொன்னா அ கொஞ்ச ஹீட் ஆகு ஃபோன் அடிக்கடி அப்டியெல்லா சொன்னாங்க பரவால பரவால எனக்கு வேணு ஹீட் அவ்ளோலா இல்ல ரொம்ப நேரோ யூஸ் பண்ணா கொஞ்ச லைட்டா ஹீட் ஆகுது ஆ நார்ம்லா எல்லா ஃபோன் மாரிதா மத்தபடி எல்லா இதுவு பெருசா ஹீட்டு ஆகறதில்ல போட்டோக்காக தா வாங்குனே போட்டோ எடுக்லா நல்லா இருக்கு அப்டினு ஒரு நிமிஷோ இருங்க எங்க அம்மா கூப்பட்றாங்க